ம்
கேக்குதா
கேக்குது கேக்குது
என்ன பண்றே
நா சும்மாதா
நீ தூங்கலயா
தூங்க போறே
ஓ சாப்ட்டாச்சா
ஓ சாப்
ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹலோ ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது கேக்குதா
கேக்குதா
ம்
விட்டு விட்டு கேட்குது
அப்டியா
ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதா இல்லயா
ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹலோ
சுத்தோ ஹலோ
கேக்குதா
ஆ கேக்
ஏ விட்டு
தெர்ல என்னன்னு
புறில கேக்கல ஹ
தெரில என்னன்னு ம்
டவர் பிராப்ளமா
அப்டியாதா இருக்குன்னு நினைக்
ஓஹோ அது சுத்தமா ஒன்னுமே கேக்க மாடிக்கு
ம் இப்ப கேக்குதுல்ல
ர ர மந்த
ம் சாப்ட்டாச்சா
ஒ இப்பதா சாப்ட்ட
என்ன சாப்பாடு
என்னன்னா சோறுதா ஒயிட் ரைஸ்
ஓ தோச இல்லையா
ஆ தோச இன்னக்கு தோச வக்கிறா
ம்
கை ப்ரைஸுங்குறாம்பாரு டொமேட்டோ ரைஸ்
தக்காளி சாப்பாடு
எஸ்
ம்
அதா அத சாப்ட்ட
ம்
ஆ சாப்பிட்டு அப்டியே உக்காந்திருக்கே
தொட்டுக்க
தொட்டுக பொரியலு
வாழத்தண்டு பொறியலா
அதே பொரியல் எஸ் அதேதா
ஓகே ஓகே ஹெல்த்தி
அங்க என்ன ஃபுட்
எங்க வீட்ல வந்து பருப்புச்சோறு ஊருகா முட்ட
புரியல
பருப்புச்சோறு
ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
இப்பமு ஒண்ணுமே கேக்க மாட்டிது விட்டு விட்டு கேக்குது
தெர்ல என்னானு
புரியலங்க பேசுறதே ஒண்ணு கேட்க மாட்டேங்குது
இப்ப கேக்குதா
ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹலோ ஹலோ ஹலோ